லோ
சொல்லுங்க மேடம்
சார் சொல்லுங்க சார் எப்டி இருக்கீங்க சார்
வணக்கம் மேடம் நல்லா இருக்கே நல்லா இருக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கே
செரிங்க சார் ஒர்க்கெல்லா எப்டிங் சார் போது இப்ப ஒர்க்கு டெவலப் பண்றக்கு எதோ போணுன் சொல்லிட்ருந்தீங்க அதெல்லா பண்ணியாச்சுங்ளா
டெவலப் பண்றக்குங்ளா மேடம்
ஆமாங் சார்
எங் டெவலப்னா என்னங்க மேடம் டெவலப்பு
சார் நீங்க தா சொல்லிட்ருந்தீங்க கொஞ்சம் ஆ மெட்டீரியல்லா கொஞ்ச வாங்கி இது பண்ணணு சொல்லிட்ருந்தீங்க வாங்கியாச்சுங்களா இல்ல அதுக்க ஏதா லோன் எடு அப்பறோனு கேட்டுட்ருந்திங்க
ஆப்படி லோன் ஒண்ணு ஓடிட்ருக்குங்க மேடம்
சேரிங் சார்
அந்த லோனே போயிட்ருக்கு மறுடியு லோன் எடுத்தம்னு வச்சுக்கோங்களே
ஆ இல்லைங் சார் நா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு லோன் எடுக்கலான் பிளான் பண்றே
எது மேடம் கவர்மெண்ட் லோன் எடுக்குறீங்களா ப்ரைவேட் லோன் எடுக்குறீங்களா
கவர்மெண்ட்டு லோன் போனா ப்ராசஸ்லா ரொம்ப அதிகமாகுதுங் சார் எனக்கு வந்து இம்மீடியட்டா தேவ அப்பிடிதா அதனால கொஞ்ச ப்ரைவேட்லயே பாக்கலாமா லோன் எடுக்கலாங்களான்னு யோசிக்கிறே சார் உங்களுக்கு எதாது லோன் எதா எடுத்துருக்கீங்களா சார் ஏதாவது ரெ
ப்ரைவேட்ல தா ப்ரைவேட்லதாங்க லோன் எடுத்திருக்கோ
ம்
பஸ்ட்டு அதுல இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தி இருக்குமே
ம் ம்
இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தின்னு பாத்தீங்கன்னா அம் உங்களது அமௌண்ட் எவ்ளோங்க
நா வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக எடுக்கறே மினிமம் எனக்கு ஒரு ஃபார்ட்டி லாக்ஸ் வொர்கிங் தேவப்படுங் சார்
ஃபாட்டி லாக்ஸ் வேணுங்களா அப்படி எப் இருவது வருஷோ கட்டுற வேண்டிய மாரி வருமே
இருவது வருஷோ கட்ட வேண்ணா
இ ஆமா இருவது வருஷோ கட்ற மாரி வெரு அவுங்களுக்கு ஆ எபோ தேட்டிக்கு மேல தான உங்களுக்கு இப்ப இதே போடுவான் இ எம் ஐ யே
அப்படிங்களா
ஆமா இருவது வருஷன்னா இருவது வருஷன்னா என்னாச்சுங்க
ஆ
எறநூத்தி நாப்பது மாசம் போயிரு
ஓ
இரநூத்தி நாப்பது மாசோ ஆவ்ரேஜா ஒரு முப்பத்தி ரெண்டாயருவா போடுங்க
சேரிங்க சார்
எவ்ளோ வரு தெரியுங்களா
எப்படியு ஒரு ம் ம் அப்ராக்சிமேட்டா இப்ப போட முடியல எப்படியு ஒரு ஒரு சிக்ஸ்டி லேக்ஸ் நா ஒரு எயிட்டி லேக்ஸ்கு கட்டுவேனு நெனைக்கிற இல்லைங்களா வாங்கன அசல தாண்டி ஒரு இருவது முப்பது லட்சோ எக்ஸ்ட்ராவே கட்டுவானுங்களா ஹலோ
ஹலோ
சொல்லுங்க சார்
ஏய் அந்த மாரி போட்டீங்கன்னா எழுவத்தி ஆறு லட்சத் த்தி எம்பதாயருவா கட்டணுங்க
ஓஹோ இவ்ளோ வருதுங்களா அச்சோ என்ன சார் சொல்றீங்க நாப்பதாயிர நாப்பது லட்சந்தா நா எதிர்பாக்குறே
நீங்க நாப்பது வாங்கனீங்கன்னா நாப்பது கட்டணுங்க எக்ஸ்ட்ரா
அத ஏ சார் இப்படி இது இதுலா யாரு டிசைட் பண்றாங்கன்னே புரிய மாட்டேக்குது இல்லைங்களா சார் இப்ப பாத்தீங்கன்னா நம் சேரி நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக ஃபிக்ஸ் பண்ணி ஒரு லோன் நம்ம எடுக்குறோன்னாலு அத வந்து அவுங்க எப்படி டபுள் ட்ரிபிள் மடங்கா சொல்ல முடியு இது எவ்ளோ எத்தன நம்ம ஒரு தேட்டி லேக்ஸ் தேட்டி சிக்ஸ் லக்ஸ் எக்ஸ்ட்டா நா கட்ற
கார இது கார்ப்ரேட் பேங்க்கு மேடம் அப்டிதா வருவாங்க அதாவது நூத்துக்கு நூறு மாரிங்க அந்த மாரி
ஆஹா
பத்து குடுத்தா இருவது இ இ இருவது குடுத்தா நாப்பது அந்த அவங்களோட கான்சப்ட் அதா மேடம்
மா ஆ
நல்லா தெரிஞ்சவங்க போய் வாங்க மாட்டாங்க பட் நம்மள மாரி எமெர்ஜென்ஸ் டியாளு போயி அங்க மாட்டிருவாங்க
ஆஹா
ஏதாது ஒரு மாசம் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்குங்களே
ஆ
அவ்ளதா அதுலருந்தே ரிஸ்க் ஆயி போயிரு அந்த ஒண்ணு சரி பண்றக்கு போப் பண்ணலான் பாப்பீங்க அப்ரோ அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து கமிட்மெண்ட் டு்வெல்த்தேருக்கு அப்டியே ர ஜாலி லைஃப் ரொட்டேஷன் லைஃ ஆயிரு ம் அதனால ப்ரைவேட்டு பாக்காதீங்க முடிஞ் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணுங்க
ம் எவ்ளோ டே எவ்ளோ டேஸ்ல லேட் ஆனாலு கவுர்மெண்ட்லயே ட்ரை
கவுர்மெண்ட்டுல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோ இது பேப்பர்ஸ்சு இது மட்டு பாப்பாய்ங்க
மா
எல்லா கரெக்டா இருக்கான நையண்டி பர்சென்ட் இருந்தா கூட அவங்களுக்கு ஓகே தா
ஆ
ப்ரைவ்வேட்டு எதுவுமே தேவையில்ல எல்லாமே அவங்க ஆள் வச்சு பண்ணிக்குவாங்க
ஆஹா
பத்து இருந்தாலு அவங்களோட மோட்டிவ் என்னன்னா யார் வறாங்களோ அவங்களுக்கு நம்ம அந்த ஏஜென்ட் வராங்களா அவங்க எல்லா ரெடி பண்ணி குடுத்துருவாங்க அவங்களோட இது முடிச் சில்ல டார்கெட்டு
அதா அதா
அப்பற யாரு மண்டய ஒடச்சுட்டு போங்கன்னு மாட்டி விட்ருவாங்க
ஆமா ஆமா அத விட்டு வெளிய வரக்கு அந்த கடன அடக்கிறக் குள்ள நமக்கு வந்துட்டு பகுதி லைஃப் முடிஞ்சிரு
ஆமாங்க ஆ பாதி லைப்தானுகள நீங்க சம்பாதிக்க நீங்க வாழனுனே அப்பற அந்த பேங்குக்கு வேண்டியதே நம்ம வாழ வேண்டியதா இருக்கு
உண்மதாங்க சார்
ஓ
இப்ப எனக்கு அந்த மையின் மைண்டே மாறி போச்சிங்க சார் ஏதாவது வந்து நம்ம வாங்கி கட்டிர்லா மாத் திறலாங்கற சேஞ்சு இப்பது என்னனா அது வாங்குறதுனால இன்னு நம்ம லாஷ்சாகுங்றத போய் யோசிக்கிறதுக்கு நம்ம லோனே வாங்க வேண்டாங்கிற ஐடியா மாறி போச்சு
முடிஞ்ச அளவு கடன் வாங் கூடாது மேடம் அத எது ஏத நீங்க பிசினஸ் பண்றீங்கள சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார் பண்ணுங்க அதுல உங்க எஃபர்ட் போடுங்க ஆ அப்பற கொஞ்சோ சின்ன அமௌண்ட்டா லோன் எடுங்க அந்த அத மாரி கோப்ரட்டிவ் அந்த மாரி போயி அத கொஞ்சோ உங்க பிசினஸ்ஸ குரோத் பண்ணுங்க அப்பற நல்லா டெவலப் ஆயிரு எடுத்தொட்ன நம்ம பெரிய பிசினஸ் போணனு வச்சுக்கோங்களே
ஆ
நமக்கு போற லைன் நம்மளுக்கு கரெக்டால கரெக்டா இருக்கா இல்லயானு தெரியாது சின்னதா ஆரம்பிச்சிங்ன்னா உங்களுக்கு அந்த ஆ க்ரோத் தெரியு ஆ இது இனி கொஞ்சோ பண்ணலா இனி கொஞ்சோ பண்ணலா உங்களோட டைமிங்கு அவ்ளோ ஒர்கிங் ஹவர்ஸ் எல்லா பாத்து உங்களுக்கே ஒரு ஐடியா வர ஆரம்பிச்சிடு அப்பற நீங்களே பண்ணிகு
அ ஆ
அப்பற உங்களுக்கு ஆ சின்ன அமௌண்டு ஈஸியா நீங்க இ எம் ஐ கட்டிகிலா
சின்னதா எடுத்தீங்கன்னா இ எம் ஐ சீக்கிர கட்டிக்கலா மேக்சிமம் ப்ராஃபிட் ஜாஸ்தி வந்துச்சுன்னா ஆ அந்த லோனு நீங்க குளோஸ் பண்ணிட்டு உங்க கைகு உங்களோட லாபம் வச்சே நீங்க பிசினஸ் பண்ணிட்டு போலா யார்ட்டயு பதில் சொல்ல வேண்டி இருக்காது
செரிங் சார்
முடிஞ்சா அந்த மாரி பண்ணுங்க சின்னதா ஸ்டார்ட் பண்ணி அத பெருசு பெரிய லெவல்கு கொண்டு போங்க நீங்க எத ஆரம்பிச்சாலு ஆல் த பெஸ்ட்டுங்க
ஏக்கு
ஏதோ சின்னதா ஆரம்பிச்சு ஏதோ பிசனஸ் ஆரம்பிக்கிரிங்கணு ஒரு மைண்டு வந்துருச்சு
செரி சார்
ஆ ஃபர்ஸ்ட்டு விசஸ் நா பண்ணிக்கிறே
ஆஹா
நல்லா பெரியாலா வாங்க
சேரிங் சார் ஆனா எதாது ஹோட்டல் அந்த மாரியா இல்ல வந்துட்டு ஒரு ம் ஷாப்பு இப்போ வந்துட்டு ஒரு கிஃப்ட் ஷாப்பு எல்லா விதமான கிஃப்ட்ஸுமே நம்ம குடுக்க குடுக்குற மாரி இந்த மாரி நெறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் மண்டைல போயிட்ருக்குங்க சார் ஆனா எது வந்துட்டு நமக்கு வந்து போட்டா செட்டாகு எல்லா அதுக்கு போட்றதுக்கான லொக்காலிட்டி வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோ அதனால நெறைய மண்டையில ஓடி ட்ருக்குங்கு சார்
எது போட்டாலுமே உங்களுக்கு கொஞ்ச அதுல அந்த இதுல லைன்ல கொஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் வரணு
ஆ
செகண்டு நீங்க வந்து ஸ்டாப் போட்ற மாரி இருந்தீங்கனா நீங்க மக்கள் எங்க அதிகோ நடமாட்டோ இருக்காங்களோ அந்த மாரி எடத்த சூஸ் பண்ணுங்க கொஞ்சோ வந்து இதா இருக்கு
ம்
ம் என்னா இருக்கு ஆ கொஞ்சோ கொஞ்சோ ஏக்கா
ஆ
காம்பட்டீஷன் இருக்குற மாரி ஏரியா பாருங்க அங்கதா நீங்க வந்து நீங்க போட்ற பிசினஸ் வந்து அங்கதா ரன் பண்ண முடியு ஈஸியா ரீச் ஆக முடியு மத்தபடி அ நீங்க ரெண்ட்டு வயசுலா ஜாஸ்தியா இருக்கோ பட்டு பிசினஸ் அ டெய்லியு கெடச்சுட்டே இருக்கோ
ம்ஹு
மக்கள் எங்க அதிகமா பொழங்குறாங்களோ அந்த மாரி எடத்துல நீங்க கிஃப்டு ஷாப்புலா போட்டீங்கனாதா பார்வைக்கு நல்லா இருக்கோ டக்கு டக்குனு கடுப்புள வர ஆரம்பிப்பாங்க கஷ்டமர்
ஆ ஹா அதா சார் பாத்துட்ருக்க எனக்கு வந்து நறைய பிசினஸ் ஐடியாஸ் மாரிலா இருக்காது எதாந்து நம்ம வந்து ஃப்ரீ உட் பண்ணோல எதா வந்து நம்மோ ப்ராப்ரா போடணுங்கறத வந்து அது இன்னோ டிசைட் பண்ண முடியுல ஏன்னா எது ஒவ்வோரு வந்துட்டு ஒரு ஹோட்டல் போடுறோனா நறைய ஹோட்டல் இருக்குறங் நறைய ஹோட்டல் இருக்குற ஏரியால வந்து நம்மால ஹோட்டல் போட முடியாது
இல்ல இல்ல நீங்க நறைய ஹோட்டல்ல இருக்குற எடத்துலயு நீங்க போடனோ
ஆ
எங்க போட்டாலுமே நீங்க எங்களோட இத இப்போ ஹோட்டல்னா டேஸ்ட்டுக்கு வேண்டி வருவாங்க உங்களோட டேஸ்ட் நீங்க குடுத்தீங்கன்னா அந்த பத்து ஹோட் டல அ தாண்டி உங்க ஹோட்டலுக்கு வருவாங்க கஸ்டமர்ஸு இருப்பாங்க
ஆமாங்க
அதனால காம்படிஷன் இருக்குற ஏரியால தா நம்மா இந்த மாரி ஐட்டம்ஸ்லா நீங்க பண்ண முடியு ஹோட்டல்ஸ்லா அப்புடிதா பண்ண முடியு பத்துல பதனோரு கடன் பாக்காம
ஆ
பத் பதனோரு கடயுல பத்து கடையோட இந்த கட பெஸ்ட்டுன்டு வருவாங்க
சரிங்க சரிங்க சார் கரக்ட்டுங்க சார் பாக்கலாங்க சார் ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்து எடோ செட் ஆகோணோ அப்புறோ பிளஸு வந்துட்டு என்ன ப என்ன பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்லாங் ஷோ கன்ஃபூஷயன்ல இருக்கே நாங்க உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணதுல ஓரளவுக்கு கிளியரா இருக்குது ஆ இன்னோரு நாள் பேசலாங்க சார் என்ன போடலாம்னு ஒரு ஒரு ஐடியா குடுங்க
அதாங்க முடிஞ்ச அளவுக்கு ப்ரைவேட் பேங்க் சைடு போயிறாதீங்க அவ்ளோதா
சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார்
ஓ ஓகே ஓகே மேடம் தேங்க் யூ
தேங்க் தேங்க் யூ சார்